ஹலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆஹ் கேக்குதுங் சிஸ்டர்
ஆஹ் சரி சரி ஓகே எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக் ஹ சாப்பிட்டாச்சா
ம் சாப்பிட்டங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு
வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
உம் எல்லாரும் நல்ல இருக்கிறாங்க உங்க வீட்ல எல்லாரு எப்படி இருக்கீ
ஆஹ் எல்லாரும் நல்லாருக்காங்க
ஓகே ஓகே லீவ்லெல்லாம் எங்கேயாவது ட்ரிப் போனீங்களா ஸ்கூல் லீவு சம்மர் ஹாலிடேஸ்ல
ஆஹ் ஆமாங் சிஸ்டர் போயிட்டு வந்தோம்
சரி
ஹ ஃபேமிலியா உம் நல்லா ஜாலியா இருந்துச்சு ஃபேமிலியா எல்லாரும் வேன் புடுச்சு போயிட்டு வந்தோம் சந்தோஷம் ஏன்னா ஃபேமிலி கூட போறதே ஒரு சந்தோஷமா இருக்கும் அது இந்த வருஷம் எல்லார்க்கும் லீவ் வேற அதனால இந்த மாசம் லீவ் வேற அதனால சந்தோஷமா போயிட்டு ஜாலியா போயிட்டு அப்படியே வந்துட்டோங்க சிஸ்டர்
சூப்பர் சூப்பர் ஆமாங்க நாங்களு அப்படிதான் ட்ரிப் போயிருந்தோம் எல்லா ஃபேமிலியாதான் போயிருந்தோம் நீங்க சொன்ன மாதிரிதான் எல்லா ஜாலியா இருந்தது எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் ஒரே ஹாப்பி வெளியே வெளியூர் கூட்டிட்டு போனாலே ஒரு ஜாலிதான் அவங்களுக் புதுசா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறோம் அப்படிங்கற ஒரு உம் சந்தோஷம் இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்தது நீங்க போகும்போது என்ன கு குக் பண்ணி எடுத்துட்டு போய்ட்டீங்களா இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு
நாங்க ரெண்டு நாள்வ அங்க இருக்கற மாதிரிதான் போனோம் அதனால அங்கேயே சாப்பாடு எல்லாமே அங்கையே அங்கேயே குடுத்துட்டாங்க உம் ம்ம் ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கேயே சாப்பாடு எல்லாமே பண்ணிட்டாங்க அங்கே ஒரு த்ரீ மூணாயிரம் ரூபா கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் அங்கேயே தங்கிக்கலாம் அதுக்கப்புறம் சாப்பாடு காலையில டிஃபன் மத்தியானம் சாப்பாடு எடையில வந்து ஜூஸ் இந்த மாதிரி எதாவது வெயில் கிளம்பருக்குல ஒரு நாள் மோர் ஒரு நாள் முலாம்பழ ஜூஸு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க வெறும் மூணாயிரம் ரூவாதான் உம்
உம் பரவாயில்ல இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை இல்லையே நம்மளுக்கு வெளியே போணும் சேஃப் சரிங்க உங்களோடத தான் எங்க சுத்தணுமோ சுத்த சுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேயே நைட் டின்னர் முடிச்சுட்டு தூங்கிறலா இல்ல
ஆஹ் ஆமாங்க அங்கயே நிறைய விளையாடுறதுக்கு எல்லாம் குழந்தைங்களுக்கு அது நல்லா இருந்தது எல்லாமே உம் நல்லா இருந்ச்சு ஏன்னா வெயிலா இருக்கறனால குழந்தைங்கள்லா வெளையல தண்ணிலியேதா வெளையான்ட்டு இருந்தாங்க ஏன்னா ரொம்ப வெயிலா இருக்கற்னால ஆ அங்க தூரி எல்லா இருந்ததா அது எல்லாமே அவங்கனால வெளையாட முடியாம போயிச்சு ஈவினிங் டைம் போனா இருட்ட ஆயிறது ஆ காலைல மத்தியானொ போகும்போது வெயிலா இருக்கற்னால ஃபுல்லா நாங்க தண்ணிலயே தா வெளையாண்ட்ருந்தோ அஹ் தண்ணியிலயே நெறைய கேம்ஸ் வெச்சிருந்தாங்க அத எல்லாமே சூப்பரா இருந்ச்சு அது எல்லாமே அங்க ஃப்ரீதா அந்த மூணாயிர் ருவால இது எல்லாமே ஃப்ரீதா
பரவா இல்லயே இவ்ளோ ஃபெசிலிடி இருக்கும் போது தாராளமா ஒர்த் தா நீங்க சொன்னது அப்டின்னா
ஆஹ் ஆமாங்க
ஏன்னா அது கொழந்தைகளுக்கு வந்து தண்ணில வெயில் காலனா தண்ணில தா வெளையாடுறதுக்கு ரொம்ப புடிக்கு அவங்களுக்கு அங்கயே வெளையாடிட்டு அங்கேயே ஈடபிள்ஸ் எல்லாமே நம்ளுக்கு டைமுக்கு குடுக்குறாங்கன்னா ச் சாப்ட்டுட்டு ஜாலியா அங்கயே ஸ்டே பண்ணிட்லாமே ரெண்டு நாளுங்குற நாலு நாள் கூட இருந்துட்லா தண்ணியில அவங்க பாட்டுக்கு வெளையாடிட்டே இருப்பாங்க அதனால போர் அடிக்கு ஆங்க ங்க நம்ம சுத்திட்டே இருந்தோம்னா அது ஒரு என் ஜாய்மெண்டா இருக்கு அவுங்களுக்கு அடுத்தடுத்த பிளேஸ் எங்கேயாது போய் பாத்துட்டு வந்துட்டு அரு அங்க என்ன இருக் குன்ரது பாத்தா நல்லா இருக்கு அஹ் பீச் மாரி அந்த மாரிப் போனாலுமே இன்னுமே சந்தோஷமா இருக்கு அங்க் குழந்தைங்க அங்க அங்க இருக்கக்கூடிய முன்னாடி அந்த லைனா இருக்கக்கூடிய அந்த ஷாப்ஸ் அந்த குட்டி குட்டி கடைகள்ல எது வேணு வேண்டாங்கற அதெல்லா அவங்களுக்கு தெரியாது பாக்குறதெல்லா தூக்கு தூக்குடா இவன அப்டிங்குற மாரி தூக்கிடுவாங்க ஆனா என்னன்னா அங்க சாப்பறதுக்கு தா கொஞ்சொ நம்ளுக்கு பயமா இருக்கு அங்க அந்த சைட்ல இருக்கக்கூடிய அந்த அவங்க ஃப்ரை பண்ற அந்த ஃபிஷ் சரியாவே வெந்துருக்காது பஜ்ஜியுமே அப்டிதா இருக் கொ எல்லு ஒண்ணு ஒண்ணுமே அப்டிதா இருக்கு ஆனா நம்ளுக்கு அங்க தண்ணில வெளையாண்டதுக்கு வேற வழியே இல்ல வந்துச் சாப்ட்டுதா ஆகனுங்க இந்த மாதிரி அஹ் வாங்கி சாப்ட்ருவோ சரி ஓகேன்ற மாரி அப்ப தெரியாது ரெண்டு நாள் கழிச்சுதா நம்ளுக்கு வேலைய காட்
இப்பதா இந்த மீனுக்காக தா இங்கேயே நம்ம வந்துருக்கோ இது கூட வாங்கி தரமாட்டேங்கிறீங்களா அப்டின்னு சொல்லி கேக்குறாங்க
ஆமா நம்ம வீட்ல செஞ்சுட்டுச் சாப்டு ச் சாப்டுனாலு சாப்ட மாட்டாங்க அங்க போய்ட்டு அதேதா வேணு அ து நம்ம சொல்லுவோ அது எத்தன நாள் முன்னாடி வெச்ச என்னயோ எவ்வள நாளாச்சோ அந்த சட்டிய கழுவி அந் த மீன் வாங்கி ஃபிரீசர்ல போட்டதோ எ என்னன்னமோச் சொல்லுவோ அதெல்லா இல்ல கடல்லருந்து நேரா எடுத்து ஃபிரை பண்றாங்கன் ஒருமாறி பேசுவங்க இவங்க பாத் தமாது
ஆமா க எத்தன் நாள் கல்ச்சு கலுவு கலுவுறது நீ ட்ட கழுவிர்க்காங்களா எதுவுமே நமக்கு தெரியாது ஆனா அதெல்லாமே நமக்கு வேணும் வீட்ல இருந்து செஞ் வீட்ல இருந்து செஞ்சு கொடுத்தா சாப்ட மாட்டாங்க இந்த மாரி போற எடத்துக்கெல்லாம் கே ப்பாங்க அது வாங்கித்தாங்க இத வாங்கித்தாங்க அத வாங்கித்தாங்க வீட்ல அவ்வளோ விளையாட்டு சமனம் இருக்கும் ஆனா வெளி இருக்கிறதுதான் வேணும்மா இதன்கிட்ட இல்ல மா இது எனக்கு வாங்கி கொடுமா மா அது இல்லமா அத வாங்கி கொடுமா அப்படின்ட் கேட்பாங்க ஆனா அது வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா விளையாடவே மாட்டாங்க
இப்ப அங்க காமிக்கிறது இந்த கடையில சுத்தி பாரு வீட்ல இது இல்லாத ஏதாவது ஒன்னு கேளு அப்படின்னா சுத்தி சுத்தி பாத்தாலு எதுமே கெடக்காது வேற வழியே இல்லாம அது உடைஞ்சிருச்சு அத வாங்கி குடுன்னு வாங்கிட்டு வருவாங்க ஆனா பாத்தா வீட்டுக்கு வந்து பாத்தா அது இருக்கும் நம்ம வீட்ல எதுக்குத்தான் மறுபடியும் வாங்குதுகனே தெரியல வாங்கி வாங்கி வச்சுக்குவாங்க அது ஒரு நாள் தாங்க வெளையாடுறாங்க என்ன வாங்னாலு ஒரு நாள் ரெண் நாள் அவ்ளதான் அதுக்கப்பறம் அது எங்க போகுதுனே தெரியல அது கொண்டு ஒரு மூலயில போட்டு வச்சுறாங்க தொட்றதே கெடையாது
ம்ம் ம் அது அது வச்சு வெளையாட்னாலு சரி ஒரு நாள் வச்சு விள எங் எங்க பாப்பா பாத்திங்னா வச்சுக்கோங்க வாங்கிட்வந்த அந்த பத்து நிமிஷந்தா வச்சுக்குவா அதுக்கப்பற என்ன பண்ணுவா போட்டு ஒடைச்சிருவா என்ன வாங்னாலும் அந்த பத்து நிமிஷந்தான் அதுக்கப் அப்பற எல்லாத்தையு ஒடைச்சிருவா
அதே கத தாங்க எல்லா வீட்லயு அதேதா பத்து நிமிஷ தான் அது உடையாத பொம்மையா இருந்தாலுமே எதையாவது பண்ணி கைய கால ஒடச்சு எதையாவது பண்ணி உ அப்றோ தண்ணியில போட்டு முக்கீறது அந்த ஸாப்டாஸ் ஏதாவது இருந்தன்னா அத தண்ணியில போட்டு முக்கி அத ஒரு குளிப்பாட்டுறங்கறல பேர்ல எதயாவது ஒன்னு பண்ணி அத கண்ட பண்ணிற்றது
ஆமாங்க அதனால இந்த கடப்பக்கத்துல கூட்டு போனாலு இப்படி திருப்பிடுறது மூஞ்சிய இப்படி திருப்பி தான் கூட்டி போறது இப்படி திருபிதான் கூட்டிட்டு வர்றது சாப்றகு ஏதாது கேட்டாலது நல்ல சாப்பாடு ஏதாது கேட்டாலு வாங்கி கொடுகலா இந்த மாரி
நானு நீங்க சொல்ற மாரிதா சொல்லுவே சாப்றதுக்கு என்ன வேணுாலு கேளு வாங்கிதர அதுவும் ஒத்துக்க மாட்டாங்க அதுமே வெளிய வந்தாலு நூடுல்ஸ் அந்த ஜங்க் ஐட்டம்ஸ் தா கேக்றது அந்த மாரிதா கேக்குறது அத விட்டு ஹெல்தி ஏதாவ்துகேல்னா நீ சாப்பறதுக்கு வாங்கி தர மாட்டிங்கற ஒன்னு வாங்க டரோட்ல நின்று நிக்க நம்ம வந்து அவமானப்படுத்துவாங்க என்னத்தையோ வாங்கி தொல கடசில வாங்னியா வாங்கு வாங்கிட் டு கெளம்பு கடைய காலி பண்ணுங்ற மாரி வாங்கிட்டு கெளம்புனு கெளம்ற மாரிதாருக் ஒரு டிரிப்பு போறம்னா நம்ம வந்து ஒரு ஃபுட்டு ஸ்டேயிங்இ டிரான்ஸ்போடேஷன் எல்லாதி தாண்டி இவுங்ளுகு ஒரு அந்த டாய்ஸ் வாங்றக் கின்னே ஒரு
ஆமா அதனாலதா இந்த வர்ஷோ நாங்க என்ன பண்டோ அங்கேயே இன்ஸ்பெயர் பண்ணி அங்யே வெளயாட வெச்கலா அப்டினு சொலிடு அந்த இத போய் பாத்தோ
ஓகே ஓக் கே பரவால சூப்பர்
வருஷோ வர்ஷோ ஒவொரு பக்க போவோ செரி இந்த வருஷ் இந்த மாரி பிளான் பண்ணிக்லா அப்டின் சொல்லிதா இந்த வர்ஷ் இந்த மாரி போய் பிளான் பண்ணோ ஆனா இதிலி நல்லா என்ஜாய் பண்ணாங்கப் பஸ்ங்க
பரவால்ல ஆமா ஏனா எங்கிமே கூட்டிடு போலினா அவங்ளுகு வீட்டுகுளேயே உக்காந்துட்ருகறக்கு ஒரே போரிங்கா இருக்கு இதுல டி வி இல்லனா ஃபோன் ஏதாவ்து அதிகமா ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பி ச்ருவாங்க
உம் ம் ஆமாங்க ஸ்கூல் வேற இனி அடுத்த மாசோ ஓபன் பண்ணிருவாங்க சேரி இனி வீட்டுகுள்ளயே வெச்சிட்ருந்தா பாவோ இனி ஸ்கூல் தொறந்துடானா ஸ்கூலு டியூஷன் வீடு இதுலதா இருபாங்க பேசாட்டி எங்காது கூட்டிட் போய்ட் வந்தரலான் சொல்லித்தா சேரி நாங்க கூட்டிட்டு போனோ
ஓகே பரவால பரவால
உம்
நா வெளி கூட்டிட்டு போய்ட்டு வர தா அவுங்ளுகு ஒரு ரிலாஸேஷனா இருக்கு ஏனா வீட்டுகுள்யே வெச்சிட்டு உக்காந்துட்ருகறதுக்கு வெளியே எங்யாது கூட்டிட் போறீங்ளா இல்ல இல்ல அப்ப ஃபோன குடு இல்லனா டி வி ல அந்த இத போடு யூடியூப்ல அனிமேஷன போடு அத போடு இத போடுனு நம்ளையு ஒண்ணு பாக் கறக்கு விடாதுக அதுகளு பாக்காதுக இல்லி இப்பல்லா நல்லா சாட்ஸ் பாத்து பழகிடுச்சுக டி வி லிம் சாட்ஷு மாத் தி மாத்தி போட்டதயே திருப்பி திருப்பி பாத்துட்டு உகாந்துக்கறாங்க
உம் நம்ம நம்ம வந்து சேரி ஒரு ஒரு மாச பசங்களுக்கு லீவு நம்ம உக்காந்து அவங்களோட ஜாலியா விளையாடலா ஏதாவது அப்படின் சொன்னா வரமாட்டிகிறானுங்க இந்த ஃபோன பாத்துட்டே உட்காந்துக்கிறாங்க
ஃபோன் இருந்தா போது வேற எதுவுமே வே ண்ட எல்லாமே அவங்க காலுக்கடியில நெனை ச்சுக்கிறாங்க
எங்க பாப்பாட்ட பாப்பா கொஞ்ச நேர வந்து என் பக்கத்துல உ்காந்து பேசு பாப்பா அப்படின் சொன்னா என்னம்மா பேசுறது நீ வந்து உக்காந்து நாடகத்த பத்தி சொல்லுவ அது எனக்கு ஏதாது புரியமா அ அந்த நாடகத்தில அவங்க மாமியாரு அழுதுட்டே இருக்கா மருமகள திட்டிட்டே இருக்கா. அப்படின் சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க அ நா இன்ன சொல்லுவே அம்மா இந்த கார்டூன்ல இந்த பொம்மைய இது நல்லா இருக்கில்லம்மா அது நல்லா இருக்குமா உங்களுக்கு புரியாது எனக்கு புரியாது அதனால் நா ஃபோனே பாத்து உக்காந் துகிறே அப்படின் சொல்ட்டு ஃபோன பாத்து உக்காந்துக்கிறா
அடப்பாவமே கொழந்தைக இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சு
ஆமா பாருங்க நம்மல்லா ஒரு நாளாது இந்த மாரி அம்மா அப்பாட்ட பேசி இருப்போமா உம்
பயந்துதா இரு ந்தோ இப்ப இருக்க கொழந்தைகள்லா தூக்கி போட்டு மிதிச்சி
ம் ஆமங்க ஒரு கேப் கெடச்சா போது நம்ப அவ்ளோ தா நம்மள என்ன பண்ணுவாங்னே தெர்ல நம்மெல்லா அப்பெல்லா வெளியே போய் விளையாண்டுட்டு ஜாலியா இருந்தோ இப்ப பசங்க வெளிவே போகமாட்டேங்கிறா வீட்டுக்குள்ளேயே உக்காந்து அந்த போன பாக் ஃபுல் டிவி பாக்கணு ரீல்ஸ் பாக்கணு இதத்தா மைண்டுக்குள்ள இருக்கு
அதேதா இல்லனா ஹோம் ஒர்க் எதாது இருந்தா நம்ம கட்டாயப்படுத்னா அதுமே போனோட ஹெல்ப் இல்லாம பண்றது கெடையாது போன்
ஆமாங்க எங்க பாப்பாட்ட ஹோம் ஒர்க் பண்ணு பாப்பா அம்மா ஒரு மாச தான்மா லீவு எங்ள ஜாலியா இருக்க விடுமா சும்மா படிப்படின் சொல்லிட்டே இருக்காதம்மா அப்டின் சொல்றா
எல்லாரு அதே தா இதுல எங்க பாப்பாவு இதே தா அபேக்கஸ் கிளாஸு போட்டு விட்டாச்சு ஒன் மந்த் லீவுல போய்ட்டு நாள் நாளா தா முடிஞ்சு சுது இந்த நாள் நாள்ல வந்து இது இருக்க ஸ்கூல் ஹோம் ஒர்க் எல்ல அபாகஸோட முடிஷ்ட்டா அதுக்கப்பற் நா ரிட்டேட் ஆயிட்ட இனிமேல் என்ன எந்த ஹோமர்க் குடுக்கா ரிட்டேர் ஆய்ட்டியா
அப்டி சொல்லிட்டா அவன் பாட்டுக் பொசுக்குனு
ம் ம்
செரி ஓகே நம்ம இன்னொரு நாள் பேசுவோம் ஓகே ஓகே பாய் ஆ